அ என்னப்பா பண்றீங்க
பா வா நாங்லாப்பா ஃபோன் பாத்துட் ஒக்காந்துகுட்ருக்கே
ஏ வேல எதுவு இல்லியா ஃபோன் பாத்துட் ஒக்காந்ட்ருக்கீங்க வேல எதுவு இல்லியா ஃபோன் பாத்துட் ஒக்காந்ட்ருக்கீங்கன்ன
வேல ஏதூன் இல்ல என்ன ப்ரச்சன என்ன பெரச்சனைக்கி என்ன தீர்வு வரு என்ன பண்லா அப்டின்றது எதோ யோஸ் நெல இருந்தே அதே அந்த யோஸ்ன இப்போ நம்ம கிட்ட என்ன பஎன்ன இது இல்ல ஏ நம்ப்ளுக்கு பணோன்றது ஒன்னு ப்ரச்சனியா இல்ல பணத்துனால நம்ப்ளுக்கு ப்ரச்சனியா அப்டீன்ற அதுதி யோசுன வந்துச்சி செரி எதியு காண்டா யோசிக்க வேண்டாமே அப்டின் யோஸ்ச்சிட்டு அதே செரி ஃபோனயாது பாப்புமே மாத்தி அப்டீன்னு அப்டியே உக்காந்துட்ருந்தே இப்ப இருக்குற நெலமைல எத நம்ம நோ நோக்கி ஓடிட்ருக்கோன்றதே தெரியல பாருங்ளே முன்னல்லா சந்தோஷ்மா இருப்போ
தேவ நமக்கு அதிகமாய்டுச்சா தேவ அதிகமானதுனால பணத்த நோக்கிதா நம்ம ஓடிண்ட்ருக்கோ நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத எதுவுமே நம்மளுக்கு பாக்குறதுக்கு நேரொ இல்ல ஏன்னா எது வேணுனாலு நம்மகிட்டதா வந்து பசங்ளா இருந்தாலு சரி புருஷனா இருந்தாலு சரி மத்தவங்களா இருந்தாலு சரி நம்ம கிட்ட தேடி வர்றதே பணொ ஒண்ணுதுக்காக மட்டுதா நம்ம கிட்ட தேடிட்டு வருவாங்க அது இருந்துட்டா அது எல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆய்டுதுல்ல
புரியுது ஆனா அது இல்லல்ல நம்ளுக்கு இப்ப நாளா அப்பல்லா கம்மி சம்பளத்துலதா வேலக்கி போனாங்க எல்லா மூணு பிள்ளைங்கள இருந்தாங்க மூணு பிள்ளைங்கள படிக்க வக்க அதுல ஒரு சந்தோஷொ இருந்தது அப்ப வந்து எங்களுக்கு பணமே அந்த அளவுக்கு இது தெரியல கஷ்டமு அது தெரியல அப்பா கஷ்டப்பட்றாங்கன்னு இல்லன்னா இல்லப்பா இல்லமா அப்டின்னாங்கன்னா விட்ருவோ அங்க போய் அதுக்கு வேணு அப்டின்றது அடம்புடிச்சு வாங்கறது வேணுங்க அது கண்டிப்பா இப்பா வாங்கி தா தரணு அப்டின்றது இதுவேல்ல இது வரக்கி நாங்களு அந் மாரி பண்ணதில்ல அப்பல்லா ர்ந்தப்போ எப்டி போச்சு அப்பல்லா எனக்கு அந்த காலையில அந்த டிபன்னு மத்தியானொ சாப்பாடு அந்த நைட் ன்றது எதுவுமே இல்ல காலயில ஏதோ ஒண்ணு செய்வாங்க காலயில அந்த நைட் விட்டு செஞ்ச சாதொ மீதி இருக்கு தண்ணி ஊத்தி வெப்பாங்க அடுத்த நாள் காலல சாப்ட்டுப்போ அப்டியே மத்தியானோ ஏதோ ஒன்னு செய்வாங்க அது அப்டியே நைட்டுக்கு எடுத்து சாப்ட்டுக்குறது அப்டின்னு இருந்தது இப்போ பாத்தா பணோ வர் இதுக்க சாப்பிட்ணுங்குறதுக்காகவே நம்ம பணோ சம்பாதிக்கணுமோ நம்ம மத்தவங்க நம்மள பாக்க பாத்தா என்ன நெனக்க போறாங்கன்றதுக்காக சம்பாதிக்கணுமோ பணோ நம்ம கிட்ட இருக்கணுமோ அப்டின்னு தோணுது
உண்மதா அந்த பணொ இருந்தா தா நம்மள மத்தவங்க திரும்பி பாக்குறாங்க நம்ம கிட்ட பணொ இல்லன்னா யாரு நம்மள திரும்பி பாக்க மாட்டாங்க இப்போ ஒருத்தவ்ங்க நம்ம வீட்டு வீட்டுக்கு தேடிட்டு வராங்கன்னா உள்ளே வரும்போதே வாங்க தண்ணி குடுத்தா மட்டு தண்ணி மட்டு குடுத்து குச்சிட்டு அனுப்பி விட்டானு வச்சுக்கொயெ அந்த வீட்டுக்கு போனோ வெறு தண்ணிய மட்டு தா கொடுத்தாங்க அப்டின்றதுதா வரு இதுவே நம்ம தடல் புடலா விருந்து வச்சோன் வச்சுக்கோங்ளே அந்த வீட்டுக்கு போனோ அப்டி செஞ்சாங்க இப்டி செஞ்சாங்க அவங்ககிட்ட அவ்ளோர்க்குது இவ்ளோர்க்குது இது இந்த இதுக்காகவே நம்ம என்ன பண்றது மேலே உழுந்துட்டு சம்பாதிக்கணுன்ற மாரி ருக்கு ஒன்னுமே இல்ல நம்ம புள்ளெங்க கூட எடுத்துக்கோங்க அதுங்க எதனா கேக்குது அப்டின்னுமென நம்மட்ட இல்லன்ற நீதா எப்ப ப த்தாலு இல்ல இல்லன்ற அவங்கள பாரு அவங்க வீட்ல அது வச்சிருக்காங்க இவங்கள பாரு அவங்க அப்பா இத வாங்கி குத்தாங்க அவங்கள பாரு அவங்க அம்மா இத வாங்கி குத்தாங்க நீ எதனா செய்யிறியா நீ எதனா குடுக்குறியா
அததாம்பா சொல்றாங்க பிள்ளைங்க இப்ப வளர்ர பிள்ளைங்க அததா சொல்றாங்க இப்ப ஸ்கூல்ல போனா பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குதுன்றத விட என்ன சொல்றாங்க எங்க வீட்ல அதுர்க்கு எங்க வீட்ல இது வச் ச்சுருக்கோ கார் வச்சிருக்கோ எங்க வீட்ல ரெண்டு பைக் வச்சிருக்கோ அப்டிங்க அப்டி பேசுதுங்க நா இந்த அந்த இப்ப அதுவாது பரவால்ல இப்ப வந்து என்ன அது அதோட இப்ப அட்வான்ஸ்டா ஒரு படி மேல போயி எங்க கிட்ட அந்த பிராண்ட்டு காரு இருக்குது இந்த இந்த பிராண்ட்ல நாங்க இது வச்சிருக்கோ நாங்க இ பெருசா வீடு வச்சிருக்கோ உங்க வீட்ல பெரிய என்ன உங்க வீடு எப்டி உங்க வீடு எப்டி இருக்கு அந்த இந்த சைஸ் மொதக்கொண்டு பேசுதுங்க அந்த ட்ரெஸு அந்த ட்ரெஸ்ஸு இந்த டிரெஸ்ஸு இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸ நாளைக்கு போட கூட மா மாட்டேனுதுங்க மா இந்த டிரெஸ்ஸ நேத்து தானம்மா போட்டுட்டு போன போன வாரந் தானம்மா சாட்டர்டே இந்த ட்ரெஸ் போட்டே என்னம்மா இந்த இது சொல்ற அ இதே போட சொல்ற எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிண்டல் பண்ணுவாங்கம்மா அப்டிங்கிறாங்க ஞாபகோ இருக்குங்ளா நம்மளா அந்த காலத்துல ரெ வருஷத்துக்கு ஒரு மூணு ட்ரெஸ் வாங்கி குடுப்பாங்க
ஆமா நமக்கெல்லா வந்து வருஷத்துக்கு ஒரு செருப்பு தா ஒரு செட்டு செருப் பு தா வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தா பொங்கலுக்கு எடுத்தா தீபாவளிக்கு கெடையாது தீபாவளிக்கு எடுத்தா பொங்கலுக்கு கெடையாது பொறந்த நாளுக்குல்லா எனக்குல்லா எடுத்து குடுத்துததா ஞாபகோ கூட கெடை
அப்டில்லா ஒண்ணு இருக்கானே தெரியாது முடிஞ்சுட்டு பாக்றோ ஆமால்ல முடிஞ்சுருச்சுலம்மா அப்டினு ஆனா இப்ப என்னடானாக்கா பொறந்த நாளுங்குறாங்க பொறந்த நாளுக்கு நாங்க இப்ப இபே அவுங்களுக்கு எதாவது நாங்க ப்ரசன்ட் வாங் கிப்ட் வாங்கி குடுப்போ அப்டிங்கிறாங்க ஆ பதுலுக்கு அவுங்களுக்கு நாங்க குடுக்கணுங்குறாங்க பாருங்ளே இப்ப எப்டி ஒலகோ எப்டி ஓடிட்ருக்கு
ஏன்னா இருக்குறவுங்க இருக்கு அவுங்கள விட மேல உள்ளவுங்க கிட்ட காட்ட மாட்றாங்க அவுங்களுடைய பணத் தையு அந்தஸ்தையு அவுங்களோட கீழ உள்ளவுங்க கிட்ட தா அதிகமா காட்டுவாங்க அத வந்து பசங்களு அப்டியே புடிச்சுக்கிறாங்க அப்போ காட் ட்டும் போது அந்த இல்லாத பிள்ளைங்களுக்கு அந்த ஏக்கத்த தூண்டி விட்டுர்றாங்க அப்ப என்ன பண்ணுதுங்க அந்த பிள்ளைங்க அவுங்க அப்பா அம்மா கிட்ட தா வந்து டிபண்ட் பண்ணுதுங்க
ம்
தா அவாங்க பாரு இங்க போறாங்க பாரு அவுங்க பாரு அங்க போறாங்க நீ எங்கனா கூட்டிட்டு போறியா எதனா வாங்கித் தரியா எதனா பண்றியா நா என்ன கேட்டே இததான கேட்டே அப்புடின்ற மாரி நமக்கு சொல்லு போது நம்மளே அறியாம மனசு ஒரு வேதன அடையுது வேதனை ஆகும் போது நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஓடிதான ஆவணு சரி போ நம்ம ஒடம்புல சத்து இருக்குற வரையு நம்ம ஓடுவோ அதுங்களுக்கு என்ன தேவையோ நம்ப செய்யலா அதுக்காக வாச்சு ஓடுவோ அப்டின்ற மாரி என்ன ஆயிடுச்சு நமக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்றோ நம்ப அதுனால ஓட்றோ நம்பளு பணத்துக்கு பின்னாடி வேறு வழி இல்ல அப்டின்ற மாரி நம்ம ஓடிக்கிட்ருக்கோ
அதுதா இப்போ இப்ப நம்ம அப்பல்லா நம்ம ஏஐ நம்ம அந்த சாப்பாடுக்கு செரி எதுக்குமே நம்ம அந்த முக்கியத்துவோ இல்ல இப் இப்ப இருக்குற பசங்க என்னடனாக்கா இப்புடி எல்லாத்துக்குமே எல்லா இதுக்குமே அ பசங்க வந்து அம்மா நம்ம அப்புடி இருக்கணுமா அம்மா நம்ம இப்புடி இருக்கணும்மா நம்ப நம்பள இது பண்ணதா போது அப்பதா யோசிக்கிறோ ஓ நம்மதா இப்ப அதெல்லா நம்ம அனுபவிக்காம நம்ம இருந்துட்டோ போல ஓகே நம்ம அடுத்தவர நம்ம புள்ளைங்களாவது அத அனுபவிச்சிட்டு போட்டுமே அப்டின்ற அந்த யோசன ஓடுது இப்ப பணோ அவ் பெருசு இல்ல ஆனா நம்ம அத பாக்குறப்போ பின்னாடி நம்ம வாழ்க்கையை விட்டுடுவமோ நம்ம சந்தோஷத்த விட்டுடுவோமோ அப்டின்றது தா தோணுது பணத்த பாத்துட்டு பணத்த நம்ம ஓகே போலா நம்ம நம்ம ஒ உயிரு இருக்க வரைக்கு நம்ம நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கு பணம் சம்பாதிக்கலா அப்டின்ற இது இருந்தா திரும்பி பாக்குறப்போ அந்த வாழ்க்கை நமக்கு இல்லையே அது ஒண்ணு யோசிக்கிறோம்ல நம்மோ பிள்ளைங்க எல்லா வளர்ந்துடு அடப்போமா உட்காந்து பேசு உட்காந்து பேசுப்பா இப்ப வந்து நம்ம புள்ளைங்க நம்மகிட்ட உட்காந்து பேசுறாங்க இதெல்லா சொல்றாங்க அப்டின்றப்போ இதெல்லா இருக்குன்றப்போ ஓகே நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைங்க நம்ம நம்ம நம்மளோட வார்த்தைய கேக்குதுங்க நம்மகிட்டப்ப ஒரு விஷயத்த சொல்லுதுங்க அப்டின்றது நம்மோ அத நெனச்சி சொல்லிடுதுங்க அதுங்களுடைய ஆசையெல்லா நம்மோ அதுங்க எல்லா அதுங்க கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அத நெறவேத்திணு அப்டின்னு நெனைச்சிட்டு பாத்தோனா அதுக்கப்றோ அதுங்ககிட்ட நம்மளால போய் நிக்க முடியுமா நம்ம பேச முடியுமா டேய் நா பணோ உனக்கு நெறைய குடுத்துட்டே எனக்கு நீ பேசுடான்னா அதுங்க அதுங்கட அந்த டைம்ல அதுங்க பேசுமா அப்டின்றத யோசிக்கிறப்போ அது ஒரு பக்கோ பயமாவு இருக்கு
ஆமாப்பா இது கூட எ நாத்தனார் கூட இப்போ அவட்ட காசே இல்ல பீஸ் கட்டுறதுக்கு இல்ல அதுக்கு இல்ல இதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குனா வாங்கி அதுக்கப்புறமே ஏதோ ஒன்னு பூருட்டி பெரட்டி மத்தவங்க்குட்ட வாங்குறதுண் வந் ட்றதுன்று இது செஞ்சு கட்டி முடிச் சிடுச்சு ஆன வந்து இப்போ டுரு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கானா கத்துன உட்டையே காசு இல்ல அங்க வாங்கனா இங்க வாங்கினோ அவ்ளோ கஷ்டப்படுறே இப்ப எதுக்குடி நீ டூருக்கு போற இப்ப ரொம்ப அவசியமா இல்லமா பசங்க கேட்டாங்க அதுக்காக நா கூப்பிட்டு போறே அப்டினோன்ன நா திட்டினதுக்கு அவ சொன்னா என்ன தெரியுமா சொன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்க நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது நாளைக்கு நீ இருப்பனா நா இருப்பனானு தெரியாது ஆனா அந்த பசங்க நாளைக்கு திரும்பி பாக்கு போது நம்ம அப்பா அம்மா கூட இங்க போனோல நம்ம எத்தன இடத்துக்கு போணுனு நம்ப ஆசைப்பட்டிருப்போ அதெல்லா நமக்கு நடக்கவே இல்லல அட்லீஸ்ட் நம்மளாச்சு நம்ம புள்ளைங்களுக்கு தேவையானத செய்வோமே நீ பாத்துக்கலா அப்புறமா பணோ வரும்போது கூட அத குடுத்து நம்ம அந்த கடனை தீர்த்துக்கலா இப்பத்திக்கு அந்த புள்ளைங்களுக்கு கூப்ட்டு போய் நம்ம காட்டுவோ செய்வோன்றதுக்காக தா கூட்டிட்டு வந்தோமா எனக்கே தெரியுதுதா ஆனா இருந்தாலு அதுங்களுடைய ஆசையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோன்றதுக்காக தா நா செய்யிறே பணோ எப்பமே நம்மகிட்ட இல்லதா எப்பமே இருக்குன்னு நம்ம சொன்னதே கிடையாது இல்லவோ இல்லதா ஆனா அது வந் து வரும்போது நம்ம பாத்துக்கலா இப்ப இல்லாதப்போ இல்லையே இல்லையேன்னு போழம்பறத விட எதனா ஒண்ணு சந்தோஷமா இருந்துட்டு போவோமே எதுக்கு அத பத்தி நம்ம பேசணு அப்டின்ற மாரி அவ சொன்னா சேரி அவ சொல்றத கரெக்ட் தானே நம்ம அனுபவிக்காத வாழ்க்கைய அட்லீஸ்ட் பசங்களாச்சு அனுபவிக்கட்டு
அதாம் ப்பா அவ சொ நீ சொல்றது கரெக்ட்டு தா ஆனா அதே வந்து நம்ம பிள்ளைங்ள கெடுத்துட்டமோ கெடுத்துடுவோமோ அப்டின்ற ஒரு பக்கோ பய வருது பிள்ளைங்ள நம்ம காசுருக்கு நம்மக்கா இதான காசு இப் இவ சொல்றனே உதாரணத்துக் சொல்றனே என் சின்ன பைய அ நம்மோ பென்சில் வாங்கி குடுக்குறோ அந்த பென்சிலு நம்ம வாங்க படிக்ற காலத்துல ஒரு ரூபா நம்ம படிக்கிற நேரத்துல்லல்லா ஒரு பா நானு இப் இப்போ அந்த ஒரு பென்சில் அஞ்சு ரூபான்னு விக்கிது அந்த அஞ்சு ரூபான்ற விக்கிற காசு இத அது ஏன்டா பென்சு இப்டி தொலச்சிட்டு வந்திருக்கியே தொல பென்சில இன்னிக்கி தொலஷ்ட்ட அதனால என்னம்மா இன்னொன்னு வாய்ங்கிலா அப்டின்றா இன்னொன்னு தா இருக்கே அத எடுத்துக்லாமே அப்டின்றது அதோடைய பொருளுடைய வெலையு தெரியில அந்த பொருளுடைய மதிப்பு தெரியில அந்த பொருளு எப்பிடி நம்ளுக் அது வருதுன்றது தெரிய்லேல்ல அது ஒரு பக்கோ யோசிக்கனுல்ல
ஆமா நம்ம வந்து அதுங்களுக்கு கஷ்டமே தெரியாம வளத்துட்டோனா நாளைக்கு அதுங்க நம்ப இல்லாத வாழ்க்கைய வாழ சொல்லு அப்டின்னா அவுங்குள்க்கு வாழ தெரியாது எல்லாத்தையுமே நம்ப காட்டிட் டோனா அதுனால கண்டிப்பா வாழணுன்னு போது அதுங்க ஓடி பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கு
இப்ப இல்லன்றது நம்ம அது இல்லன்றத சொல்லணுல்ல ஆமா ஆ அப்படிதா பழகுறா என் சின்ன பைய அப்ப அந்த அந்த இதுலதா இருக்குறானே நம்ம சொல்றோ ஒரு சின்ன பொருளு ஒரு ரப்பர் ஒரு பென்சில் அப்டின்னா அதா இன்னொன்னு இருக்கேமா இன்னொன்னு வாய்ங்கிலாமா அதென்னா இவ்ளோ தான வெல பரவால்ல வாய்ங்கிலாமா அப்டிங்றா
ம்
அவரு அது சொல்லும் மோது இதுக்கு நாங்க கஷ்டப்பட்றப்போ அது வாங்கி குடுப்பாங்க அது தொலஞ்சிருச்சுனா அது திருப் ப்பி கேக்கற்துக்கு பயப்புடுவா வீட்ல சொல்லவே மாட்டோ இல்லன்றத சொல்ல மாட்டோ சொன்னா திட்டுவாங்க அடிப்பாங்கன் அப்டி இருந்தோ நாங்க
ஒரு பென்சிலே ரெண்டு பேர் கூட யூஸ் பண்ணிப்போ பய்ந்து
ஆமா ஆமா அப்டி யூஸ் அப்டி இது பண்ணிட்ருந்தோ இன்னிக்கி என்னடானாக்கா இப்ப தொலச்சுட்ட எனக்கு இன்னொன்னு குடுன் வந்து நிக்கிற அதும் கேசா பரவால்ல அதா இன்னொன்னு இருக்கே நம்ம தா ரெண்டு வாங்கிருக்கோமே அத இன்னொன்னு குடுங்ள அப்டின் கேட்டு வாங்குறியா அத் அதா எனக்கு பா து அத சொல்லு மோது கேக்கும் மோது நம்ம கொழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்த தெரியாம வளக்குறமோ பணோ நம்ம ஒழச்ச கஷ்டப்பட்டாலும் பரவால்ல பிள்ளைங்க கஷ்டப்படக் கூடாது அப்டின்றத நெனைச்ச
இல்லப்பா பசங்களுக்கு கஷ்டத்த சொல்லி தான்ப்பா வளக்கனு அதுதா நல்லது சரிப்பா டைம் ஆயிடுச்சு நா அப்றமா நாளைக்கா பேசட்டுமா ம் ஆ சரி ம் ம் ம்